ஹலோ
அலோ வணக்கம்
ஆ வணக்கங்க கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குது எப்படி இருக்கீங்க
ஆ நா நல்லாருக்கேங்க நீங்கள் எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கோ வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லோரு நல்லாருக்காங்க உங்க வீட்ஐ எல்லாரு நல்லாருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க சமையல் வேலை எல்லாம் முஞ்சுச்சா
ஒரு இலைங்க இனிமேல் தா ஸ்டார்ட்டே பண்ணணு
கண்டிப்பா கண்டிப்பா சரி சரி எல்லாரும் வீட்லயு கொஞ்சம் லேட்டா வருவாங்கள சாரு அதனால லேட்டா பண்ணுவைங்க கண்டிப்பா கண்டிப்பா
இதா ஏழு மணி ஆகுது கொஞ்சம் அந்த ஒரு எட்டு மணிங்கும்போது நம்ம நைட்டு டிஃபன் தான தோசை இந்தந்த மாதிரி ஏதாவது ஊற்றணும் சேரி அவங்க வரும்போது அப்டியே சூடாவே எதாது செஞ்சு குடுத்தட்லா அப்டின்ட்டு
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப எப்டின்னா நா என்ன சொல்ல வரேன்னா இப்ப ரெண்டு பேருமே ஒர்க்கிங் அப்டி இருக்குபோ பட்சத்துல வந்து ஃபேமிலிய வந்து எப்டி வந்து கொண்டுட்டு போறது அவங்க எப்படிலா என்ன சவால்கள சந்திக்கிறாங்க அத பத்தி நம்ம கொஞ்சோ பேசலாமா
கண்டிப்பா பேசலாங்க ஏன்னா இப்போ இருக்கிற இதுக்கு வந்து எல்லாமே ஒ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒர்க்கிங்காதா இருக்காங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போறவங்கதா நெறைய ப்ராப்ளம்ஸ் எல்லா வீட்ல வரதா செய்யுது அத வந்து கண்டிப்பா நம்ம அத பத்தி கொஞ்சோ பேசலா
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நா எதுக்கு சொல்றேன்னா ம், நாங்க ஸ்கூல் நாங்க ஸ்கூல் படிச்சிட்டுருக்கோ அப்போ எங்க அண்ணாவுக்கு மேரேஜ் ஆச்சு ரெண்டு பேருமே ஒர்க் கிங் அந்த சூழ்நிலையில வந்து அவங்க அவங்களுக்கு அவங்க கன்சிவ் ஆனாங்க கன்சிவ் ஆனதுக்கு அப்றோ கொழந்த பிறந்தது அந்த கொழந்தைய வந்து அவங்களால பாக்க முடியல அப்ப என்ன நாங்க ஜாயின் ஃபேமிலியா இருந்தோ அண்ணி அண்ணா எல்லாருமே எங்க கூட தா இருந்தாங்க அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பைய பையனை வந்து எங்க்கிட்ட விட்டுட்டு போயிட்டு அ கொஞ்சோ எப்டின்னா ஒரு ஒரு ஹாஃப் இன் அவர் அந்த கிலோமீட்டர் ஹாஃப் இன் அவர் கூடதா இருக்கு ஆனா அவங்களால டெய்லி போயிட்டு வர முடியாது அந்த சூழ்நிலையில வந்து அவங்க வந்து அங்கேயே அவங்களுக்கு ஒரு ரூம் குடுத்துருந்தாங்க அங்கேயே ரெண்டு பேருமே ஸ்டே பண்ணிக்கிட்டாங்க பைய மட்டு எங்கிட்ட இருந்தா நா லெவன்த் டுவெல்த் படிக்கும்போது வரைக்கு இருந்தாங்க அதுக்கப்றோ நா ச்சினு அதுக்கப்பறோ அவனுக்கு தெரியல அவங்க அம்மாவ நா அண்ணின்னு கூப்ட்டா அவனு அண்ணின்னு கூப்டுவா அம்மானு கூப்ட மாட்டா அப்ப அவங்க அம்மாக்கு அப்டியே கண்ணெல்லா கலங்கு அம்மாக்கு பாய் சொல்லுடா அப்டின்னு சொன்னா அண்ணி பாய் அப்டின்னு சொல்லுவா அவங்கம்மா அம்மான்னு கூப்பிட்றா அம்மான்னு கூப்பிட்றா அம்மான்னு கூப்பிட்றான்னு சொல்லுவாங்க நா சொல்ல மாட்டே போ எங்க அத்தை அத்தைதா அத்தைதா ரொம்ப ஆனா அவனுக்கு அப்டி இருந்துட்டு அவங்க அம்மா பண்ணி குடுத்த சாப்பாடு கூட சாப்பிட மாட்டா அ அத ஏதா ட்டு ஆசையா அத ஒரு ஒன் ஒரு வாரத்து வீக்லி ஒன்ஸ் லீவ் இருக்குல்ல
ஆமா
ஆ ஆசையா வந்து சாப் சாப்பாடு எதும் பண்ணி குடுத்தாங்கனா எனக்கு புடிக்கல சாப்ட மாட்டங்கிறா அப்படின்னு என்ன வந்து சொல்லுவாங்க ஆ கொண்டாங்க அண்ணி நா பண்ணிக்குடுக்றே நா அந்த அன்னைக்கு அவனுக்கு பிடிச்ச ஒனைக்கு நா உடனே பண்ணிக்குடுப்பனா இப்டி பாத்து பாத்து பண்ணு அதுக்கப்றோ நீங்க படிச்சு முடிச்சு மேரேஜ் ஆயிட்டு போய்டினா நாங்க என்ன பண்றது அதே மாரிதா இப் ப வரைக்கே அவ அதே டேஸ்ட்லதா சாப்பிட்றா அவ சொல்லுவாங்க எல்லா நீ பழக்கி குடுத்ததுதா அப்டின்னு அவங்க சொல்லுவாங்க நீங்க சொல்ற மாரி நா நா என்ன சொல்ல வரேன்னா நம்ம ரெண்டு பேருமே ஒர்க்கிங்கா இருக்கும்போது அந்த கொழந்தைங்களுக் வந்து பாதுகாப்புன்னு சொன்னா சொந்த பந்தங்கள் மட்டும்தா நம்ம உறவுகள் மட்டும்தா
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா நம்ம வந்து எப்பவுமே நீங்க சொன்ன மாரி அவங்க அம்மா அப்பா கைல இருக் கும்போதுத கொழந்தைங்க வந்து அந்த கொழந்தைங்களா வளருவாங்க இதே நம்ம கூட இருக்கும்போது வந்து நம்ம எப்டியோ ஒரு தாத்தா பாட்டி அப் டி இருக்கும்போதுதா அவங்களுக்கு நல்ல ரொம்ப செல்லம் குடுப்பாங்க அவங்க சொல்ற மாரிதா நம்ம கேட்போ நம்ம அதட்ட மாட்டோ அவங்க திட்ட மாட்டோ அவங்களுடைய போக்குல நம்ம விடும்போது அவங்க வந்து நம்மகிட் ட ரொம்ப அ ஃப்ரெண்ட்லியா ரொம்ப ஜாலியா பழகிடுவாங்க இதே பேரண்டட்ஸுங்கும் போது கொஞ்சோ அப்டி கண்டிப்பா வளப்பாங்க இப்டித்தா இருக்கணு அப்டித்தா இருக்கணு அந்த மாரி இருக்குபோது அவுங்களுக்கு கொஞ்சோ பேரண்டட்ஸ்கிட்ட வந்து ஒரு பயோ இருக்கு இதே தாத்தா பாட்டி அத்த நம்ம சித்தி இப்டி வளர்க்கு போது அவுங்களுக்கு அந்த பயோ இருக்காது நல்லா ஜாலியா ஆ ஒரு சந்தோஷமா நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கெல்லா அவுங்க கொஞ்சோ இதா இருப்பாங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஏனா கேட்டதெல்லா வாங்கி கொடுப்பாங்களா எ பசங்க அப்டிதா இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு என்னுடைய நா ஒர்க்கிங் போ அ ஆஃப்டர் மேரேஜ் போன பைய வந்து பிறந்ததுக்கப்புறோ நா வேல ஜாப் ட்ரை பண்ணணும்னு போயிட்டே அதேதா ஸ்கூல்ல ஒர்க் பண்ணு போது அவுங்க வந்து பேபி வளர்ந்ததுக்குன்ன ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னாங்க ஆனா நா மறுபடியு ரெசியும் கொடுத்து போறே அவுங்க ஒரு ஒரு பர்ட்டிகுலர் சலரி சொல்றாங்க ஆனா என்னால என்னன்னா நம்ம வந்து இந்த சலரிக்காக ஓடும் பும் போது நம்ம குழந்தைய யாரு பாப்பா ஏன்னா பாத்து பாத்து ஒன் இயர் வரைக்கு நம்ம வளர்த்தாச்சு அவனுக்கு என்ன பிடிக்கு அப்டின்னு ரொம்ப என்ன சொல்றது ஆர்ட்டிஃபிஷியல் ஃபுட்டே அவனுக்கு கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோமேட்டு ஃபுட் தா எ குழந்தைங்களுக்கு என்ன சரளக்கே பண்ண அ வாங்கினதே கிடையாது அது மாரி பால் பாக்கெட் கொடுக்க மாட் டே ஜூஸ் எதுவுமே கொடுக்க எல்லாமே வீட்டில் தா கொடுப்பே பாத்து பாத்து பண்ணுவே அப்டி யோச்சிக்கிட்டே இருந்தே நா வந்து எ ஹஸ்பண்ட் சொன்னாங்க வேண்டாமா இவ்ளோ நீ காலையில இருந்து சாங்காலோ வரைக்கு போவ ஆன உ கோழந்தைய யாரு பாப்பா உ கொழந்த எப்டி இருக்குன்ன யோசி சிபாரு அப்டினு சொன்னா அப்ப நா ஜாப் விட்டதுதா சிஸ்டர் ஆனா இது இன்ன வரைக்கு நா போகவே இல்ல ம்
பரவா சூப்பர் சூப்பர் அப்டித்தானன இருக்கணு சொன்ன மாரி இப்போ நெறைய பேரு காசுக்காக நம்ம ஓடுறோ எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரு சம்பாதிச்சாதா இப்ப வந்து நம்ம லைப் ஓட்ட முடியு நம்ம ஏதோ செய்ய முடியும்ன்னு சொல்லி நீங்க சொன்ன மாரி கொழந்தைங்களா அங்க விட்டுட்டு பாட்டிக்கிட்ட விட்டுட்டு தாத்தாட்ட விட்டுட்டு என்ன சாப்படுறாங்க என்ன பண்றாங்க அப்டின்னு ஒண்ணுமே தெரியாம பேரண்ட்ஸ் வந்து எந்திரிச்சோனே வேக வேகமாக கிளம்பி போயிறோ நைட்டு வரதுக்குள்ளே ஏழு மணி எட்டு மணி ஆயிரு அதுக்குள்ள சில கொழந்தைங்க தூங்கவே செஞ்சிருவாங்க என்ன மதியம் எல்லா என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு நம்ம ஒண்ணுமே தெரியாம இருப்பா ஆனா என்ன நம்ம வேலைக்கு போனாலு நம்ம மனசெல்லா பசங்க மேலதா இருக்கு சாப்ட்டாங்களா இல்லையா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னே தெரியாம நம்ம அவுங்கள நெனச்சிட்டே தா வேல பாப்போ பட் அந்த இப்ப இருக்கிற காலகட்டத்தில இந்த சுச்சுவேஷன் நமக்கு அப்டி இருக்கு வேல செய் செஞ்சுதா ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல வரும்போது வேற வழியே இல்லாம ஓடுறோ எதுக்காக ஓடுறோனே தெரியாம ஓடுறோ
கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கான காரணங்கள் என்னன்னா நமக்கு வந்து கமிட்மெண்டட் நெறைய இருக்கு அப்போளா நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல தா படிச்சிருப்போ மோஸ்லி சேரிங்களா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு வைப்பாங்க அ அப்பல்லா இட்லி தோச அதெல்லா கெடையாது அப்போ இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல தா போடுவாங்க நெறைய வீட்டுல சேரிங்களா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா காலைல நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல யூனிஃபார்ம் குடுத்துருவாங்க ஃபுட் குடுத்துருவாங்க புக்ஸ் குடுத்துருவாங்க நோட்டு மட்டு தா நம்ம வெளியில வாங்கணு அப்டிதானே அதுக்கான செலவுகளு நமக்கு ரொம்ப கெடையாது அப்டியே நம்ம ஏதாவது செலவு பண்ணி வாங்கியிருந்தாலு நமக்கு காலர்ஷிப்ன்னு குடுப்பாங்க சேரிங்களா அந்த காலர்ஷிப் மூலோ நமக்கு வந்து அந்த அமெண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிரு அதே மாரி இன்னொன்னு என்ன சொல்ல வரும்னா ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல அப்டி இல்லல்ல கொழந்தைங்களுக்கு ஸ்கூக்கு போனு ஸ்கூல் யூனிஃபாம் எடுக்கு ஒவ்வொரு இயருக்கு யூனி ஃபாம் எடுக்கணு ஷூ எடுக்கணு சாக்ஸ் எடுக்கணு அதுக்கப்றோ என்ன சொல்றது எடையில பிஞ்சுருச்சுனா ஃபோட்ஸ்ஸு என்னல்லா கேக்குறாங்க ஃபோட்ஸ் யூனிஃபாம் அப்டி கேக்குறாங்க ஆட்டோல தா போறாங்க ஸ்கூல் மெயினா தமிழ் தமிழ் மீடிய ஸ்கூலுக்கு போக மாட்டேக்காங்க நம்மளே என்ன பண்றோ நம்ம பழம் பசங்க நல்லதுல படிக்கனு ஆனா நம்மல்லா அதுல இருந்து படிச்சு நல்ல நெலமையல இருக்கோனு நம்ம யாருமே ஒணர மாட்டுக்கோ இப்ப காலகட்டம் வந்து அப்டி மாறிடுச்சு கமிட்மெண்ட் அதிக ஆச்சு ஆட்டோ மாசோ பெறந்ததனா ஆட்டோ ஃபீஸ் குடுக்கணு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணு டேம்ப்படி இருக்கு அதுல வேற ஃபெஸ்டிவல்ஸ் நெறய வரு ஸ்கூல்ல ஈவெண்ட் வரும் இந்த மாதிரில்லா நம்ம வந்து என்ன சொல்றது நம்ம பிள்ளைங்கள வந்து ரொம்ப அதிகமா பாச வக்குறேன் பேர்ல அந்த பிள்ளைங்கள வந்து எல்லாத்துலயு சேத்து விட்ருந்தோ நம்ம பிள்ள இதுல சாதிச்சுடுவா இதுல சாதிச்சுவானு அப்டி சேக்க போயிட்டு நமக்கு காசு அதிகமா தேவப்படுது அதனால நா ஓடிக்கிட்டே இருக்கு அவ்ளோதா வேற ஒன்னு இல்ல
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நீங்க சொன்ன மாரி இப்போ ஸ்கூல் ஃபீஸ விட ஆ சொன்ன மாரி அவுங்க ட்ரெஸ்ஸுக்கு சாக்ஸுக்கு இப்ப நேத்து முந்தா நேத்துக்கு கூட இப்போ பொண்ணுக்கு போய் ட்ரெஸ் எடுக்கு க்க போ ஸ்கூலுக்கு போனா அவுங்க யூனிஃபாமு ஒரு ரெண்டு செட்டு சாக்ஸு ஒரு டைக்கே வந்து நம்ம அஞ்சாயிரம் ரூபா பே பண்ணி தா வாங்கிட்டு வந்துருக்குறோ ஆனா ஃபீஸ் வந்து ஃபீஸ் கம்மியா இருந்தாலு நமக்கு டிரெஸ் சொன்ன மாரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி டிரெஸ் எடுக்க வேண்டியது இருக்கு ஷூ அவுங்க பென்சிலு பே பேக்கு அது இது டிஃபன் பாக்ஸு அவுங்க ஸ்கூல் போறதுக்குள்ள ஒரு பத்தாயிரரூபா நம்ம செலவு பண்ணியேதா ஆகனு இப்ப ரெண்டு கொழந்தைங்கன்னு வரும்போது அவுங்களுக்கு அதுவே வந்து நமக்கு நெறய ஸ்பெண்ட் பண்றோ சொன்ன மாரி நெறய ஈவென்ஸ்ல சேத்து விடுறோ கிளாசஸ்ல சேத்து விடுறோ நம்மதா அவுங்கள வந்து நம்ம இந்த மாரி ரிச்சா இருக்குறதுக்கு இந்த மாரி போங்க அந்த மாரி போங்க நம் நம்மளே கொழந்தைகள கெடுத்து விட்டரோ அதா நம்மகிட்ட இருக்குற ஒரு பெரிய மிஸ்டேக் நம்ம அதயே நம்மளே அத செஞ்சுட்டு திருப்பி ஒங்களுக்காக தா நாங்க ஓடுறோ நீங்க இப்டி பண்ணுங்க அப்டி பண்ணுங்க நல்லா படிங்க அப்டின்னு அவங்கள போட்டு நம்ம எல்லாத்லயுமே ஒரு பிரெஷர் குடுத்து இது பண்ணிட்டு இருக்குறோ
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட்டு தா நம்ம இதுக்காக அவுங்கள போகோட வச்சு நம்ம திணிக்குறோ இத பண்ணுடா இத பண்ணுடா அது வேற ஏங்க இங்க முன்னாடில்லா சைக்கிள் வந்து நம்ம வந்து வாடகைக்கு எடுத்துதா ஓட்டிருப்போ ஆனா இப்போ உள்ள பசங்க அப்டி கெடயாது எனக்கு புது சைக்கிள் வேணு பத்த டயர் சைக்கிள் வேணு கியர் வச்சு சைக்கிள் வேணு நாலு கியர் வச்சு சைக்கிள் வேணுல்லா கேக்குறாங்க அதெல்லா போனா முப்பத்தஞ்சாயிற வரைக்கு சைக்கிள் ரேட்டு இருக்கு சிஸ்டர் அதெல்லா பாத்தா அட பாவமே கூட ஒரு பதினஞ்சாயிர போட்டா ஸ்கூட்டியே எடுத்துல்லாமே அப்டிலா யோசிட்டு இருந்தே அப்டி இருக்கு இப்போ உள்ள காலகட்டங்கள வந்து எப்டி ரன் பண்ணி போறதுனே தெரியல ஒரு பக்கோ தங்க ரேட்டு கூடுது பொம்பள புள்ளைங்க இருந்த அது செய்யணு ஏ கேக்குறீங்க கமிட்மெண்ட் நமக்கு அதிகமாக இருக்க போய் தா நாம ஓடிக்கிட்டே இருக்கு
ஓடிட்டே இருக்கோ அது நம்ம அத என்ன வேல கெடச்சாலு நம்ம எதோ செஞ்சுறலா நம்ம ஹஸ்பண்டுக்கு கொஞ்ச நம்ம ஒரு ஹெல்ப்பா இருக்கலா அவர் ஒருத்தரே செய்யுறதுக்கு நம்மளு சேந்து செய்வோ ஏதோன்னு பண்ணுவோ நம்ம கொழந்தைங்கள ஆளாக்கி அவுங்கள ஒரு லைன்ல கொண்டு வந்துட்டோனா அதுக்கப்பறோ நம்ம கொஞ்சோ ஓகே நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்க்ஷன் அவுங்கள படிக்க வச்சுட்டு அவுங்கள ஒரு சொந்தக்கால்ல நிக்க வச்சுட்டோ நாளைக்கு அவுங்க ஒரு கல்யாணோ பண்ணி போனாலு அவுங்க வந்து தைரியமா நிப்பாங்க எந்த எடத்துல போனாலு நம்ம வந்து ஒரு படிப்பு இருக்கு நம்ம பேரன்ஸ் நம்மள இந்த அளவுக்கு வளத்துருக்காங்க நம்ம வந்து நம்ம சொந்த கால்ல நிப்போ அப்டீன்ற அவுங்களுக்கு ஒரு அந்த கான்பிடென் குடுக்கனு குடுக்கனு அதுக்காக நம்ம இப்போ ஓடுறோ இதே மாரி நாளைக்கு நம்ம புள்ளைங்களு அவுங்க புள்ளைங்களுக்காக ஓடுவாங்க லைஃப் இப்டியே ஓடிட்டேதா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா லைஃப் இண்மஸ் சர்க்கிள் மாதிரி ஒவ்வொரு ஜெனரேஷன் மா மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி வரு நம்ம அத வந்து நம்ம கொழந்தைங்களுக்கு வந்து கத்து குடுக்கணு இப்டிதா இருக்கணு அப்டின் நம்ம வந்து சொல்லி் குடுக்கணு ஏன்னா ஹஸ்பண்ட் ஒயஃப்ப் போற எடத்துல காலைல சீக்ரம் எந்திற்க்கு ஒம்போது மணிக்கு ரெண்டு பேருமே போணுன்னா அந்த காலைல காலையில டிஃபன் பண்ணணு மதிய லன்ச் பண்ணணு டிவி பிள்ள பசங்கள எழுப்பணு அந்த பசங்கள கெளப்பி உட்டுட்டு ரொம்ப கஷ்டமான சூழ்நெல எனக்கு தெரிஞ்ச வரைக்கு இது நா நெறைய பேர பாத்தருக்க அந்த டைம்ல வந்து சண்ட வரு நீ ஹெல்ப் பண்ண மாட்டுக்க நா ஹெல்ப் பண்ண மாட்ட ஒரே சண்ட ஆர்க்யூமெண்ட் வரு அதலா எப்டி அதாது பிள்ளைங்களுக்காக கடந்து போயிடுது வேற என்ன செய்ய முடியு
ஆமா ஆமாங்க கண்டிப்பா
கண்டிப்பா சரிங்க தோழி ஒங்கட்ட பேசுறதுக்கு மிக்க நன்றி
ஓகே ஓகே ரொம்ப தேங்க்ஸுங்க ஓகே பாய்